ஹலோ
ஆ
மேடம் ஒங்க வாய்ஸ் கம்மியா கேக்குது மேடம்
ஆனா கேக்குதுல அது போது
ம் சொல்லுங்க என்னாச்சு
நீ சொல்றா
ஆ இது என்ன பண்ணீங்க இன்னக்கி சாப்ட்டீங்ளா
சாப்புறப்பதா தா ஃபோன் பேசுனீங்க அப்றோ என்ன
ஹலோ
நா சாப்புறப்பதா ஃபோன் பேசுனீங்க அப்றோ என்ன
ஓ இல்ல மேடம் எனக்கு ஒரு எனக்கொரு இது இருக்கு சொல்லாமா
என்ன இருக்கு
ஹலோ
என்ன இருக்கு
அம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆச இருக்கு சொல்ட்டா
சொல்லு
ஆ ஒன்னு இல்ல அதே மாரி நம்ம இல்ல
புரிலப்பா
கேப் நப்ஸு
போனுல
ஆமா
அப்போ வந்து கீர்த்தி வந்து ஆ இது குடுத்தா கிஃப்ட்டு
ஓ சொல்லவே இல்ல
அதா அந்த வாட்ச் குடுத்தாலே
ஓ ஆமா அந்த சாருக் குடுத்தா
ஆ குடுத்தால ஆ நம்ளால எதுமே பண்ண முடில
ஓகே
அதா நம்மல்லா சேர்ந்து சாருக்கு வந்து ஹலோ
சொல்லு சொல்லு கேடுட்தா இருக்க
போட்டோ ஃப்ரேம் வக்கலான்டு எல்லாருமே சேர்ந்து எல்லருாமே இருக்கிற மாரி
இந்த ஐடியா யார் குடுத்தா
எனக்கு தா வந்தது இந்த ஐடியாவே ஃபர்ஸ்டு நா பண்லாமான்ட்டு கேக்கரதுக்குதா
அது அங்க ஹெச் ஆர் அக்காவு அப்புற கூட இன்னொருத்தவங்க இருக்காங்கள அவுங்களு எது இல்லியே அவுங்க இருந்தா வாச்சு நம்ம எல்லாரு சேர்ந்த மாரி குடுத்தர்லா
இல்ல இல்ல எங்க எங்க கிட்ட தனித்தனியா இருக்குல்ல ஆ எங்
இப் பணி லாம் அப்டி சொல்றீயா
ஆமா ஆமா எல்லாருமே சேர்த்து எதா உங்ககிட்ட இருக்க போட்டோ எல்லா அனுச்சு விடுங்க எல்லாருமே கொலாப் கொலாப் பண்ணி அப்டியே பண்ணிர்லாம் ஃப்ரேமு யாரு இல்லாத மாரி இருக்க கூடாதுல்ல ஆனா மெயின்ல இருக்கிறது வந்து அந்த கேட்லப்ஸ் அந்த டென்த் ஆனிவர்சரில இருக்குல
அஆ
அந்த
அப்ப நம்ப போட்டோ எடுத்தது ஓ அப்ப எடுத்த போட்டோஸ் போட்லான்ரியா இல்ல ஓ இன்டானரி லோப் போட்டு போட சொல்றியா
அப்படி இல்ல மேடம் லோகோ போட்லா நா சொல்ல இப்ப வந்து நம்ம எடுத்தோ தெரியுமா அன்னைக்கி டென்து ஆண்வசரின்ட்டு அப்ப எல்லாரு இருந்துருப்போ அது நடுவுல இருக்க மாரி மத்தெல்லா வந்து ஆ பின்னாடி வந்து அந்த இதுலா எ போட்டோ போட்டோவா சின்ன சின்னத சின்ன சின்னதா நம்ம யார் யார எடுத்தோ என்னென்ன போட்டோலா எடுத்தோ அதா எனக்கு ஐடியா இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க
ஆ போட்லா பாய்
ஆ வந்து இது ரேஞ்ச் வந்து எட்நூறு ரூவா வரு போல ஆளுக்கு வந்து ஜாயா வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்ளா
நேம் மென்ஷன் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கு
ஓ ஓ சாரி அந்த ஜே வந்து கான்ட்ரிபியூட் பண்றனாங்க
அதா பர் ஹெட்டு நம்ம மட்டு போட்ற மாரி இருந்தா நீ எப்டி ஆ அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்றியா மொத்த க்ளாஸ்மே இருக்கணுன்றியா
ஆமா மொத்த பேரு இருக்கணு
ஃபோட்டோ போட்டு
அப்டி அப்டிலா அப்டி கிடையாது மேடம் எல்லா எல்லா ஃபோட்டோ வந்துட்ருக்கு மேடம்
அஹ் அப்ப வந்து என்னன்னா இருஇரு கேப்லாப்ஸ்கு இப்ப குரூப் ஒண்ணு இருக்கு எல்லாரு இருக்கற மாரி ஒன்னு இல்ல ஒ தலைக்கு அம்பர் ருபா கலெக்ட் பண்ணு பக்காவா ஆ சேரு
அப்டி இல்ல மேடம் எல்லாருக்குமே அம்பர் ருவா னா நல்லா இருக்காது மேடம் இது வந்து நம்ம வந்து அவுங்க வந்து தனியா காசு குடுத்துட்டாங்க புரிதா உங்களுக்கு அவருக்குன்டு தனியா காசு குடுத்து அது வாங்கனாங்க நம்ப காசு கொடுக்காம ஒருத்தரு தெரியுமா சில பேரு
ஆமா
அவுங்க கிட்ட நம்ம வந்து பண்றோ
ஏ யா அப்டி இல்ல இப்ப எப்டின்னா அவுங்க வாட்ச் கொடுத்தாங்க யார் யார் குடுத்தாங்களோ அவுங்க வந்து பண்ணிக்கலா நம்ம கேக்லா இந்த மாரி ஃப்ரேம் போட்லா அப்டின்ட்டு சொல்லுங்க வேணுன்னா ஃப்ரேம் போட்லா அது வந்து ஒரு நல்ல மெமரிஸா இருக் கு பெருசா ஃபிரேம் போட்டு நம்ம குடுக்கலா அப்டின்ட்டு சொல்லு ஓகேன்னு சொன்னாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காசு போடட்டுன்ற நானு
ஆஹா அப்டிருந்தா யாருமே போட மாட்டாங்க ஹலோ
நா என்னோட ஒப்பீனியன் சொன்னா அதுக்கப்றோ ஒ விருப்போ அப்ப எவ்ளோ போட்ணு சொல்லு நா குடுக்கற அவ்ளோதா என்ன அவ்ளதா என்னால சொல்ல முடியு எவ்ளோன்னு சொல்லு நா குடுக்குற அவ்ளோதா எவ்ளோ வந்தாலு எனக்கு ஓகே தா
நானு ஆ நானு விஜய்யு வந்து சேத்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரு எங்க ஃப்ரண்ட்டு எங்க சைட்லருந்து
ஓ ரெண்டு பேர் சே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் போட்றீங்களா
ஆமா காண்ட்ரிபூட் ஆ நீங்க எவ்ளோ போடுவீங்க
ஏ அப்பதா நமக்கு நம்ப நம்ம நாலு பேர் சேந்து போட்லான்ற
அவ்ளோதா வேற யாரு கெடையாது புரிதா மேடம்
புரிது
நம்ப பண்ற மேரி நம்ம பண்ற மேர் நம்ம பண்ற
என்ன இருக்கணு
அப்டி இல்ல மேடம் நம்ம பண்ற மேரிதா ஆனா மொத்த பேர் இருக்க மேரி நம்ம ஃபோட்டோ வந்து கொஞ்சோ நம்ம ஃபோட்டோ மொகோ கொஞ்சோ தெரிராமாரி அனா புரிதா
புரிது சேர் ஓகே யூஅர் விஷ் எப்டி வேணா பண்ணு எனக் காசு மட்டு சொல்லு இப்பவே சொல்ட்டியா
சொல்லுங்க
ஹலோ ஏ இல்லல்ல அ இப்போ நீங்க ரெண்டு பேர் ஹண் டூஹண்டரட் அப்பனா நம்ப நாலு பேர் டூஹண்ரட் டூஹண்ரட் டூஹண்ரடா அவ்ளோ தான் முஞ்சிச்சி
இது எப்டி தெரியுமா மேடம் நறையா பேர் குடுத்துருப்பாங்களா குடுத்துருக்காங்களா எனக்கு வந்து நியூஸ் வந்துடூச்சு எனக்கு
பாய் கொடுத்துருக்க யோ எனக்கு தெரியும் குடுத்துருக்காங்க தான் கேள்ஸ் அங்க படிப்பாளிஸ்ல்லாம் கொடுத்துருக்காங்க தான் காசு நா இல்லன்னு சொல்ல பின்ன எப்டி அவளுங்களாலேயே மூணாயிரறூபா ரெடி பண்ண முடியுமா எனக்கு தெரியு குடுத்துருக்காங்க இப்ப அவுங்க குடுத்தது பிரச்சன இல்ல இப்ப வந்து போட்டோ ஃப்ரேம் போட போறோம் நா ஜஸ்ட் இன்பர்மேஷன் தான் குடுக்க சொல்ற நான் இது வந்து நார்மல் கால்ல நான் அவகிட்ட பேசுறே
யாருக்கிட்ட
யார் மேடம்
நான் சிஸ்டர் கிட்ட சொல்றேன் அவ உனக்கு புரியவைப்பான்றே இப்ப என்னால கிளியரா சொல்ல முடில
அப்டி நான் அதான் ந நினச்சேன் நீ சொன்ன மாரிதான் நினச்சே நான் ஆ இப்ப வந்து யார் யார் அது காண்ட்ரிபியூட் பண்ணுவா இது வந்து தனி தலவலியா இரு க்கு யாரும் பண்ண மாட்டாங்க அப்
ஒகே ஓகே இ எயிட் ஹண்டரட் பிப்டி ருபீஸ் அவங்களுக்கு ஒரு அமௌண்டா இருக்காது மோஸ்ட்டா எல்லாரும் மார் இது மாரி இந்தரு பிப்டிருபீஸ் மட்டும் அனுப்புங்க அப்டின்ட்டு உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஸ்கேனர் அனுப்பிடு அவ்ளோதான் பெய்டுன்றது குரூப்ல மட்டும் ஸ்கிரீன் சாட் போட்டு
மேடம் நா மேடம் அவன் பண்ணது யாருக்கும் தெரியக் கூடாது மேடம் அதான் மேடம் மெயின்னே
ஏன் தெரிய கூடாது அப் புரில எனக்கு உன்னோட கான்சப்ட்
புரிலயா உங்களுக்கு நம் பண்ணது யாருக்கும் தெரிய கூடாது
ஏன்
ஆ இது வந்து நம்போ நம்போ குடுக்குற மேரி ஆனா நம்ம இது பண்ற மேரி நம்ம குடுக்காதவங்க
நம்ம நாலு பேரும் மட்டும் இன்டன் இது பண்றியா
மேம் அப்டி அப்டிதான் நெனக்கிறேன்
நம்ம நாலு பேர் மட்டுமா அப்பன்னா எனக்கு ஓகே
நம்ம நம்மதா கான்ட்ரிபியூட்டே எதுவுமே பண்ல புரிதா உங்களுக்கு
ஓ இ ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த அந்த வாட்சுக்கு நம்ம காசு கூட்ருந்தாலும் நம்ம தனியா தெரிஞ்சிருக்க மாட்டோ
புரில மேடம்
நம்ம என்னதான் அந்த வாட்ச் நம்ம காசு போட்டுருந்தாலும் நம்ம தனியா தெரிஞ்சிருக்க மாட்டோம் இப்போ சேர் போட்ட வரைக்குமே அவதான் அவதான குடுத்தா அந்த கேங் தான் மெய்னா பாப்பாரு இவங்கல்லாம் ஒரு இதுவா தான் ஆப்ஷனலா தான் இருப்பாங்க சேர் வுடு நம்ம தனியா நம்ம எல்லார் கூடும் கூப்ட்டுக்கலாம் பட் ஆனா நம்ம நாலு பேர் மட்டும் சேர்ந்துக்கலாம்
இது வந்து நம்ம வந்து எல்லாரும் எல்லாரும் நம்ம குடுக்குற மேரி இது
ஓகே புரியுது புரியுது ஓகே பண்ணிக்கலாம்
புரியுதா அவுங்க வந்து அவுங்க மட்டும் தனியா போய் குடுத்த மாரி ஒரு கணக்க ஆயிடுச்சு
அதா வச்சு இப்ப நம் இப்ப தனியா நா ஒரு நாள்
இது எப்போ தெரியுமா மேடம் இது கரெக்டா நம்மளுக்கு சர்டிபிகேட் குடுப்பா தெரியுமா எல்லாருக்குமே
இல்ல இல்ல அப்போ இதுலதான அனுப்புவாங்க
மேடம்
மொபைல்ல தா அனுப்புவாங்க
மொபைல் மேடம் அது வந்து காப்பி மேடம் அது நம்மளுக் கையில குடு ப்பா மேடம் ஒரு காப்பி ஆமா மேடம் நம்ப குடுப்பாங்க மேடம் கூப்ட்டு குடுப்பாங்க மேடம் உள்ள அதுதா நா கேட்டே
மட்டும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கலா வச்சுக்கோங்க வீட்ல அது ஃப்ரேம் உள்ள ரெடி பண்ணீங்கன்னா என்னக்கி கூப்டாங்கலோ அன்னைக்கு எடுத்துட்டு போய் குடுத்துலா அவ்ளவுதா பாக்கீங் மட்டு பண்ணாத கடைங்க எப்டி இருந்தாலு ஒரு பேப்பர் ரோல் பண்ணி பேக் பண்ணி கொடுப்பாங்களா அந்த பேக்கிங்கோட பத்திரமா வச்சுக்க அப்றமா நம்ம எ அன்னைக்கு கலர் பேப்பர் வச்சு சு
ம் அதா இது வந்து நா அப்பயே யோச்சு யோச்சு வ
ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்டுக்கோ எவ்வளோன்னு கேட்டுக்கோ கேட்டதுக்கு அப்பற எனக்கு சொல்லு அப்றோ குடுக்குறே
மேடம் நாங்க ஏற்கனவே பண்றதுதா மேடம் இது ஹலோ
பாய்
ஹலோ